ஓ கேக்குது கேக்குது பட் இங்க எனக்கு இன் இன்கம்மிங் காலுனேதாடா இருக்கு
ஆமா இது இன்கம்மிங் தான ஓ அது அந்த ஸ்டார்டிங்ல அக்செப் ட் ரிஜெக்ட்ன்டே இருக்கா அதெல்லா பிரச் இத்தனவா அதெல்லா பிரச்சன இல்ல அத அடிக் செடி டிபால்ட் எனக்கே அப்டிதா ஒரு டைம் இருந்துச்சு
ஒ இதே உன்னோட இது ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு நெனைக்கிறே
அப்டியா
இத்தின இத்தன கால் பண்ணே இவன் கிட்ட கைலாஷ் கிட்ட மாறி மாறி பண்ணோ‌ அவன் ஒரு டைம் நா ஒரு டைம் பண்ணே
ம்
ஆஹா இது ஒரு மாறி இருக்கு
செர் விடு அது பிரச்சன இல்ல விடு விடு
அப்றோ என்னா பன்ற
அப்றோ என்ன இப்போதா சாப்ட்டே சாப்ட்டு அப்டே நின்னுட்டு இருக்கே நடந்துட்டு இருங்க புஸ்டா போட்டி பிரியாணி வெஜ் பிரியாணி வெஜ் பிரியாணி மீன்ஸ் த தா இந்த சாப்பாறா பொதினா சாப்பாறா
பிரியாணினு நம்ம சொல்லிக்க வேண்டிதா
ஓகே ஓகே ஓகே அது பொதினா பிரியாணி
ம் பொதினா பிரியாணி கரெக்ட்
நம்ம ஸ்டைல்லு ஓக்
ம் அதுக்கப்றோ பாத்தீன்னா டெய்லியு மெசேஜ் போட்ருக்கா
ம் ம் ம்
ம் ம் ஒங்கிட்ட ஃபோன் பேசுனே தெரிமா அதுக்கு முன்னாடி டேய்னேதா மெசே ஜ போட்ருக்கா நா அதுக்கு சொல்லுன்ட்டு மெசேஜ்ஜ போட்டு ஒங்கிட்ட ஃபோன் அடிச்சே
நா
பாத்தா ஒரு ரிப்ளய காணு அப்றோ எதுக்கு டே போடணு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க எதுக்கு டேயினு போட்டு என்னைய வம்பு இழுக்குனு
சும்மாதா சும்மாவாது வம்பு இழுக்குறதா
அப்றோ தா கேட்ட ம் ம் சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு
என்னா கேட்ட
அதான்டா கேட்ட அ என்ன கேட்டேன்னா ம் ம் அ அது எங்கள பத்தியெல்லா உங்களுக்கெல்லா கவல இல்லலே நாங்களே இப்பனா உங்களுக்கு என்ன நீங்க தா ரொம்ப பிஸி பெர்சனு நாங்க தா உங்கள வந்து மெசேஜ் பண்ண வேண்டியதா இருக்கு நீங்கதா எங்கள வந்து கண்டுக்க மாட் டிங்க அப்டின்ன நீங்க தா எங்க மெசேஜ் பண்ண பண் அதாவுது நாளைக்கு பாத்தீன்னா ஒ ம்போது டூ பத்ர கொஞ்சோ அண்ண பிஸி அப்டின்ன
ம் ம்
அதுக்கு அப்டினதுக்கு ஓ அப்டியா அ அதெல்லா சொல்லல பிசின்னு ஓகேயா அதா ஆமா அதெல்லா எதுக்கு ஒனக் சேரி நீதா நம்மளதா நீதா காலையில மெசேஜே பண்ண மாட்டியே மொதல்ல நாங்கதான மெசேஜ் பண்ணிணோ அப்டின்ன ச நம்மளா இம்பாட்டன்ட்ஸ் இல்ல அப்டின்னா அப்டியெல்லா இல்லடா அப்டின்னு சொல்லி அவ இது பண்ணா
சேரி சேரி
ம் ஆமாண்டா ஒரு ஒரு நாயா ஒரு நாள் ஒரு நாளில்ல ஒரு நாள் நாய் புடிக்குற வண்டிய ஊருக்குள்ள வுட போறே இருக்குற எல்லா நாயு தூக்கி புடிச்சு போவன்ட்டு தொல்ல தாங்க முடியற்தில்ல நைட்டல்லா
இல்ல ஊர்பட்ட நாய் இருக்கு இங்க அதுவு இல்ல இல்ல எப்ப நா வண்டியில வரனால வந்து இ நாய் அதிகமா பாக்க முடியில என்னால
ஓ
இல்லன்னா அந்த ஏரியாதான அந்த ஏரியால ஒரு முப்பது நாப்பது நாயிருக்கு ஏன்னா இது ஃபுல்லா நாய்கள் நாய்களோட எடம் இது இந்தி ராஜ்யமே நாய்கள் ராஜ்யம் இந்த ஏரியாவே
ம்
ஃபுல்லா எல் ஒரு ஏரியானு எடுத்துக்கிட்டா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டாக்ஸ் இருக்கு
ஓகே ஓகே ம் இங்கெல்லா பூன நாயி மயிலு எல்லா இருக்குதிங்க
எல்லாமே எல்லாமே இருக்கு
ம் ம் அன்னைக்கு ஒரு நாளு ஆமா அன்னைக்கு ஒரு நாளு மயில புடிக்ற்க்கு போ இது நாய் ஓடுது மயில புடிக்க மயில புடிக்க முடியுமா அவ்ளோ சீக்கிரோ அதுங்க ரெண்டு இருந்த்ச்சு ஆமா ஆனா அது சீக்கிரோ போயிருண்டா நாயினால இது பண்ண முடியாது ஓ
தெரியுமா
அது காட்டுக்குள்ள இருக்கும்போது நாயின்னால ஓட முடியுமா சொல்லு உழுது வுட்ட காட்டுக்குள்ள இல்ல கல்ல மேல மேலே மண் அப்டியே மேலே மேலே இருக்
ம்ஹ்ஹ அதுக்கு வந்து பாத்தீன்னா மயில் வந்து அதுக்கு எக்ஸ் பிரியன்ஸு அங்கயேதன மேஞ்சிட்டு கெடக்குதுங்க
ம் அந்த மாரி எடத்துல அதனால ம் புடிக்க முடியாது அதனால அது எஸ்கேப் ஆயிருச்சி அழகா
எஸ்கேப்பு ஆயிரு அதெல்லா மரத்து மலே ஏரிடிச்சினா வந்து
ம் ம் கல்லு மேல ஏறுனாலே போதுமே எல்லா அந்த பில்லர் வேலி போடுற கல் இருக் குள்ள அந்த கல்லுல ஏறி நின்றுங்க அதுக்கப்றோ அதுங்க்னால ஒன்னு பண்ண முடியாது ம் ம்
ஏன்னா அது ஒரு ஓரளவுக்கு பறக்கு
ஓ பறக்கு மீன்ஸு அப்டியே பறந்துருச்சினா அப்டியே போயிட்டே இருக்கு
ம்
எங்க வீட்டயவே தாண்டி அப்டியே போவு இந்த பக்கோ வாழதோப்புலந்து எங்க வீட்ட தாண்டி அப்டியே போகு பறந்துட்டு
பரவாயில இயற்கையான ஒரு எடத்துல இருக்க
ம்
ஃபுல்லா ம் ம் சீ
அப்பறொ நீ என்ன சாப்ட்ட
நம்ம வந்து இப்பதா வந்து ஷவர்மா கிரில்லு
ஓ எங்க வீட்டுக்கே ஆர்ரு போட்டாச்சா
வீட்லயே மாமா வரம்மோ வாங்கிட்டு வன்ட்டாங்க
ஓ
அது இப்பதா ஃபுல்லா வெட்டு வெட்டுனு வெட்டிட்டு
ம் ஓகே ஓகே ம் ம் அப்பற எதாச்சு படிச்சியா படிக்கனு
படிக்கனூனா ஒரு ஒரு சில கொஷின்ஸ் பாத்தே ம் ம் நானும் பாத்தே அவனு சொல்லிக் குடுத்தா
யாரு
அவந்தா வேறயாரு ம்ஹும் இன்னொருத்த இன்னொரு
ஓகே ஓகே இன்னொருத்தெ ஓகே ரைட் ரைட் ரைட் ரைட்டு ஓ தெரியி தெரியி தெரிய
ஹ
ம் சேர் சேரி அவனு கூப்ட்ருந்தா அந்த இன்னொருத்த கூப்ட்ருந்தா அவனுக் ஃபோன் அடிக்லாமா வேண்டாமான் வுட்டுட்டே ரெண்டு டைம் கால் அடுச்சிருந்தா நம்மதா ஆல்ரெடி இந்த டிப்ப அந்த இந்த பிரஷர்ல இரு
அதா அதா அதுதா அது அது அப்புடிதான்டா
இன்சூரன்ஸுடா இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் புடுச்சிருக்கா ம் இன்ஷுரன்ஸ் ஆமா லைஃப் இன்சூரன்ஸ் இப்போதா மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாத்தொமா லைஃப் இன்சூரன்ஸ
லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது நூத்தி இருவத்தி நால் ருவாதானா
பதுனால் ருவா புடுச்சிருக்கா நூத்தி இருவத்தி நாலுல்ல
அது எதுக்கு
தெரில எதோ மோடியின் திட்டம் போல
கண்டதப் போட்ருவாங்கடா இவனுங்க
ம்
ஓகேவா அதுக்கு வந்து இன்சூரன்ஸு அது இங்க இங்கயு தான புடுச்சா
கொட்டக்ல
எனக்குங் கூட பரவால்லது
எனக்கு எவ்ளோ தே எவ்ளோங்குற
எவ்ளோ ஆயிரத்தி ஐந்நூறுவா என்னமோ புடுச்சா ம் ம் ம் அப்பறந்தா வேண்டான்னு வாங்கிட்டியே
அது அவ் ஒடனே ஃபோன் அடுச்சு ரிட்டன் அடுச்டனே
ச ச
நம்ம வச்சுருக்குறதே அவ கம்மிதா இதுல வேற இவனுங்கள் வேற எடுத்துட்டானுங்கன் வை இது நான் ஓபன் பண்ணி எனக்கு லாஸ் ஆனது வந்து போர் ஹண்ட்ரடு
ம் ம் என்ங்கிட்டருக்கா
கீழ இருக்கு
ஸ் அ ஆமா ஆமா அது எனக்கே தெரில
மேண்டிறிட்ரியா வந்துருச்சு அது மறுபடியும் ஃபோன் பண்ணியும் சொல்ல முடியாது ஒரு அக்கௌண்டன்ட்ருந்தா அது கன்ஃபார்மா இருந்தா ஆவனும்
ஆமா அது இருந்தனாலதான் இப்ப எனக்கு இப்போ பேங்க் ஆப்பே இதாச்சு பேங்க் ஆப்
ம்
அந்த கார்டு இல்லாட்டி உன்னால பேங்க்குக்கு ஆப் ஓபன் பண்ண முடியாதுல்ல
ஆமா ஆமா காடு இல்லேனா வந்து நம்ம எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியாது
ஆமா இன்னுங்கூட என்னால செட் பண்ணிருக்க முடியாது
ம்
ஒ காடுங்கறது மேண்டிட்டரி ஒன்னும் பண்ண முடியாது ஆமா அதும் கரெட்டு தான்
அ அ அது பாத் துட்ருந்தன் வெய்யு அதா அத ஓபன் பண்ணி அ
முடிச்ட்டன் கஷ்டத்துலயும் ஒரு நல்லது நடந்துருக்கு
அதுதான் இவ்ளோ இதுலியும் நானூருவா செலவு பண்ணி எவ்ளோ போராட்டத் தியும் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த இது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டா ஒண்ணு வந்துருக்குன்னா பரவால ப்ராஃபிட் தான் இதுக்கே ஓரங இதுக்கே இது பயனாயிருச்சா ஓகே அட அவனுக்கு பிளாக்குறா பொளம்பிட்ருந்தியான்
இன்னார் கைலாஸ்கா அய்யய்ய அ அவனுக்கு இன்னு இதாகலையா அந்த பைத்தியத்துக்கு பண் சொல்லிட்டாங்ளா
ல்ல என்ன சொல்ட்டாங்க என்ன பண்றதுனே தெரியாம இப்பிருக்கான்
ஓ
ம் இந்த ஊரு ஏது நரவம் அப்ப கொஞ்சோம் பண்ணால்ல பரவால்ல அவன் இஷ்டத்துக்குல்ல பண்ணியிருக்கியான்
ஆமா ஆனா அதுக்கப்புறம் நிறுத்திட்டான்டா
நிறுத்திட்டான் அவனுங்க வந்து நிறுத்துனாலுமே அனலைஸ் பண்ணியிருக்கானுங்க எனக்கேப்ற எப்பிடியாயிருக்கு அ நா
ஆமா நா வந்து இத்தனிக்கி எடுத்து ஒரு மாசமோ ஒன்ற மாசமோ கழிச்சுதான் அவுனுக்கு இதே பண்ணிருக்கானுங்க
ம் நா பண்ணது வந்து ரொம்ப கம்மி அவுனுங்க வந்து அனலைஸ் பண்றாங்க வன் மன்ந்த் முடிஞ்சுருச்சா ம்
இது யெடுத்து பாக்குறானுங்க
ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாக்குறாங்க அதுக்கு வந்து ரொம்ப அதிகமா போன்னோன்ன தூக்கி அடிச்சி ச்சானுக இப்ப நானே ஏன் க்ளோ நானே க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டேன் இது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஓபன் பண்ணி சொல்லிருப்பேன் நா ஏன் க்ளோஸ் பண்ணனா அ போய் நம்ம அலஞ்சி ட்ருக்க முடியாது சும்மா எதுக்கு தேவையில்லாம க்ளோஸ் அடிச்சுட்டா வேல முடிஞ்ச்சு அதா ஆர்டெல் இதுன் ஒன்ருக்குல்ல வேணுனா அதுல பண்ணிக்கலா ஆனா அதுலயு இப்ப ப்ளாக்ல தா இருக்கு
அதுமா ஓ
நா மேக்சிமம் இதுலதான்டா பண்ணே அதுல நா பண்ணவே இல்ல அந்த இதுல நா பண்ணவே இல்ல ஆனா அதுவ பண்ணாமையே வந்து லிமிட்டடா தா அதே பண்ணி வச்சுருங்க ஒரு நாளைக்கு மூணுங்கிற மாரி அதுலேயே வந் து அவ்னுங்க இது பண்டாணுங்க ஆனா இது அன்லிமிடா பண்ணிட்டு இருந்த ஒரு நாளைக்கு பத்துனு பண்ணிட்டு இருந்த இதுல இதுல இன்னு இதுல வந்து லிமிட்டட் பண்ணி வச்சிருக்கா ஆனிவல்னு ஒண்ணு இருக்கும்ல்லடா
அதா அதா
அதனால அப்டியே போதுறா வண்டி
ரைட் ரைட்
இத இப்ப சாப்ட்டு முடிச்சுட்டே அடுத்த மேட்ச் பாக்கலா அப்டினு இருக்கே பாப்போ என்ன பண்றேன்து தெரில பா ம் சேரி ஓகேடா பாய் பாரு ம்
ம்